ஹ
ஆ அக்கா எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்க
ம் வீட்டு வேலை லா நா இப்பதான்டா வீட்டு வேலை லா முடிச் அ
அப்டிங்களா
ஆமா தொவைக்கிறது வேற ஹெல்ப்புக்கு இன்னைக் கி எல்லாரு ஊருக்கு போயிட்டாங்க அதனால நா ஒருத்தி தா அதனால கொஞ்சம் வேல நறையாவே இருந்தது து
ஆ செரி செரி அக்கா
துணி நறைய இருந்தது அதனால எல்லா தொவச்சி காய போட்டு ஆ இன்னைக் கொஞ்ச அப்டித்தான்டா இருக்கு வெயில் நல்லா அடிக்கல
ஆ மேகம் ஃபுல்லா மூடிட்டு இருக் கு இல்லீங்களா இங்க கூட மேகம் ஃபுல்ல மூடிட்டு இருக்கு மழ வர மாதிரி இருக்கு ஆனா மழ வரல
ஆ நா உள்ளதா போட்டிருக்கே அதனால மழ வந்தாலு அது அப்டியே மெதுவா காயிட்டு அப்படின்னு உள்ள போட்ட
சேரி சேரி ஓகே அக்கா எங்க வெளியு புள்ளங்களா பசங்களா கூட்டிட்டு
பசங்கள கூட்டிட்டு நாங்க வந்து போவோ ஷாப் பின் போவோ அப்றோ பேச்செல்லா போவோ தா ஆனா இப்ப ரொம்ப வெயிலா இருக்கா அதனால எங்கயுமே போறதுல வீட்டயே இருக்க மாதிரிதா இருக்கு
ஆ பச நெறைய விளாயடறதுக்கு இருக்காங்கப்பா பசங்கள்ல்லா கூட
ஆ பக்கத்துல வெளாட்றதுக்கு இருக்காங்க அதா அவ பெரியவ இப்ப கெளம்பிட்டான் விளையாட அ சின்னவனுக்கு இதுதா இங்க வந்து வெளையாடறதுக்கு ஆள் இல்ல அதனால என்ன நீங்க வாங்க வெளையால்லா
ஆமா ஆமா இந்த குட்டிஸ் எல்லா அப்டித ல எங்க பெரிய பாப்பா கூட பக்கத்துல ஆள் இருந்தாங்கன்னா விளையாட போயிடுவா அவன மட்டு விட்டு போயி இவ அவ மட்டு அம்மா நீ வா நீ வா அப்டின்னு சொல்லி கூப்டுட்டே இருக்கோ
ஆ இன்னு இப்ப இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறா இன்னு அவனுக்கு வந்து நா தா வெளையாட இருக்கு நீங்க வாங்க கிரிக்கெட் வெளையாடல்லா நீங்க வாங்க தாயக்கர் வெளையாடலா நீங்க வாங்க யூனோ வெளையாடலா ஆ அதனால நம்மளையே தா புடிச்சிட்ருப்பா
ஆமா தாத்தா பாட்டி கிட்ட கூட கொஞ்ச நேரந்தா இருப்பா அதுக்கப்புற வந்து இல்ல அம்மா வேணு அவ கண்னெதிர்க்கவே இருக்கணு நானு ஓ கண்ணல இருந்து அம்மா போயிட்டாங்கனா அச்சச்சோ அம்மா என்ன விட்டு ஊருக்கு போயிட்டாங்க நானு போறே நானு போதுன்னு சொல்லிட்டு கேட்டான்ட வந்துரும் இதுதா அவங்க கூட பெரிய கஷ்டம் எங்க பெரிய பாப்பா தான் அவங்க தாத்தா பாட்டிக்குடல்லா இருந்துடுவா ஒரு ஒன் வீக் விட்டுருந்தா கூட இருந்துடுவா ஆனா இவ தா ரொம்ப கஷ் சொங்க
செரி செரி செரி இப்பவு நா வந்து பெரிய பையன் கிட்ட விட்டு த்து சில சமயம் போயிருவே வெளியே எனக்கு ஏதாவது வேலை இருக் க்கு நா வெளியே போறே அப்டின்னு சொல்லிட்டு ம் வெளியே போயிருவே அப்ப எனக்கு அம்மா வேணு அம்மா எ அப்ப வருவாங் அம்மா எப்ப வருவாங்கன்ன அவன புடிச்சு ஆமா அவன புடிச்சு நச்ச நச்சி நச்சி எடுத்துருவா
ஆ நாங்க என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் எமெர்ஜென்சியா இருந்துச்சுன்னா எங்க குட்டி குட்டி பாப்பாவ மட்டூ கூட்டிட்டு போயிடுவோ அவள மட்டு உள்ள விட்டுட்டு அ டேப் கையில குடுத்துட்டு எதனாலு போன் பண்ணு எனக்கு சிம் லா போட்டுருக்க மாட்டோ இன்ஸ்டாகிராம்ல போய் கால் பண்ணுன்னு சொல்லி குடுத்துருக் க்கோ அதுல இருந்து கால் பண்ணுவா அவ சோ அதுலந்து கால் பண்ணி பூட்டு போட்டு போயிடுவோ என்னென்ன ஸ்நாக்ஸ் லா ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லா பக்கத்துலயே வச்சிட்டு போயிடுவோ ஹாஸ்பிட் அதல்லா ரொம்ப இ ன்ஃபெக்சன் ஆயிடு இல்லிங்களா அதனால கூட்டிட்டு போமாட்டோ மோஸ் த ஏன்னா அது தம்பிக்கு வந்து அடிக்கடிக்கு ஒடம்பு முடியாம போய்டு
ஆமா ஆமா சின்ன குழந்தல்ல அதனால பாத்துக்கிட்டே தா இருக்குணு
து கொஞ்சோ விசிங் வர மாரி இருக்கு வீசிங் இல்ல பட் ஆனா ரொம்ப காஃப் அது கொஞ்ச கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுனாவே காஃப் வந்துரு ஆ சோ அதனால வந் து என்ன பண்ணுவோ நாங்க அடிக்க அடிக்க இந்த நெம்பு வைக்கிறதுக்கு அப்டிலா போயிடுவோமா அதனால அவ்ளோ பூட்டி ட்டு உள்ள போயிடுவோ அங்கியு பாத்தா ரொம்ப அதிகமா எல்லாரு காஃப் பண்ணிட்டே இருப்பாங்ளா அவளுக்கு வந்துருச்சின்னா ரெண்டு பேரையு நம்ளால சமாளிக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு வீட்லேயே விட்டுட்டு போயிடுவோ ஆனா முக்கியமா டோ ஆமா அவ்ளு இருந்துப்பா ஆ ஃபர்ஸ்ட் தா வந்து கொஞ்ச கஷ்டமா இருந்துச்சி ஒரு ரெண்டு வாட்டி விட்டு போகுறச்ச அப்றோ அப்றோ அவளே சொல்றா அம்மா நீங்க போயிட்டு வாங்க நா இங்கேயே இருக்க
ரொம்ப நல்லது ஆனா எ இப்ப வரைக்குமே என்னோட சின்னவன்ன தனியா விட்டுட்டுலா போவ முடியாது பெரியவ இருந்தா பெரியவ கூட விட்டு ட்டு தா போ முடியு
ஆ அது என்னனா அவளுக்கு நாங்க கொஞ்ச நாள் வந்து என்ன செஸ் கிளாஸ் ஆ செஸ் கிளாஸ் போகும்போது அது ஆன்லைன்ல இருக்கும்போது அவங்க போய் அட்டன் பண்ண முடியாதுடா நீ இங்கருந்தே அட்டன் பண்ணு நாங்க ஒன்ன பாத்துன்னே இருக்கோ அப்டின்னு சொல்லுவோ நாங்க அத ஃபர்ஸ்ட் நம்பிட்டா ஓ அம்மா அப்பா நம்பள பாக்குறாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம எதுமே பண்ண கூடாது அம்மா அப்பா நம்பள பாத்துன்னு இருக்காங்கனு தெரியு நம்ம கிளாஸ் தான பாக்குறோ அப்டின்னு சொல்லிட்டு செரின்னுவா வுட்ருவா சில நேரத்துல தா அவ அடம் புடிப்பா இல்ல நானு வர நானு வ ர அப்டின்னு சொல்லிட்டு அத்லெல்லா சமத்தா இருப்பா அவந்தா ரொம்ப சேட்டப் பண்ணுவா கொஞ்சோ கேட்டாண்ட கூட போ கூடாது அம்மா எங்க இருக் அம்மா எங்க இருக் அப்டின் ஆரம்பிச்சிருவா அவனுக்கு வந்து வெளி வீட்லவே இருக்க கூடாது அவனுக்கு இல்ல இந்த ஆம்ப்ள பசங்க நாவே இப்டிதா ல வீட்லவே இருக்க கூடாது எப் பாத்தாலு சுத் திட்டே இருக்கனு அவுனுக்கு
சுத்திட்டே இருக்கன் நம்மள விடவே மாட்டாங்க பெருசானாதா வந்து நம்பள விட்டுட்டு வந்து எல்லா வெளில போய் ஏக்றது ம் ம் சேரிடா இப்ப என்னப என்ன உனக் கு சாப்பட்டுறதுக்கெல்லா குடுக்குறியா எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சிட்டியா
அ எல்லாமே குடுக்குறே ஒ கொஞ்சோ ஒரளவுக்கு எல்லாமே சாப்புற ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்புறாங்க கொஞ்சோ கார சாப்பாடு மட்டு சாப் புட மாட்றாங்க
ஓகே
ஆனா அதுயுமே அவளுக்கு ரொம்ப புடிச்சது இந்த கோவிலெல்லா ப்ரசாதோ குடுக்கும் போது அது காரமான்ச்சுனா கூட சாப்புற்றா அதேதா நா வீட்ல செய்வ ஆ இல்ல இல்ல வேணா அம்மா வேணா அப்டினு சொல்றது அவுரு அது மாரி ரொம்போ புடிச்சு அவங்க அக்கா வந்து பிரியாணி அவுளுக்கு ரொம்ப புடிக் கோ பிரியாணி சாப்புடும் போது மட் கண்ல தண்ணி வ இர்ந்தாலு நம்ம ரெண்டு வாய் வாய்ங்கில நம்ம அக்கா சாப்பறலேன்னு சாப் ஆனா மத்த ஃபுட் எல்லாம் குடுத்தா சா ப்பட மாட்டா
செரி சீரி இவுங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்டிதா பெரியவ வந்து ப்ரியாணியே சாப்டவே மாட்டா அவ்னுக்கு புடிக்கவே புிடிக்காது அ சின்ன பைனுக்கு தா வந் வந்து பிரியாணினா புடிக்கு தக்காளி ஈவன் தக்காளி சாப்பாடு செஞ்சு குடுத்தா கூட பிரியாணி நல்லாருக்
அ ச்ச் ஆமா அப்போ அவனுக் த் அ எப்டி சொ ல்றது அந்த ஃப்ரைட் ரைசு அப்புறோ வந்து இந்த தக்காளி சாதோ ச்ச் அந்த ஒரு ஒன் பாட் ரைஸ்லா வந்து எல்லாமே புடிக்கு அவுருக்
ம்
அதுதா ரொம்போ கஷ்டோ உள்ள போறது
எறங்குறது இல்ல இது நல்லா காரசாரமா இருக்கறதுனால சாப்டுக்குறாங்க அது என்ன இருந்தாலு ம் கொஞ்சு சல்லுன்ருக்கறதுனால
சாப்பிட மாட்டா அ அதே மா ரி வந்து நான்வெஜ் கூட சீச்சீ சீச்சீன் சொல்ட்டு சாப்ட்ருவா ஆமா காலீஃப் ஃப்ளவரு பொறிச்சு கொடுத்தோ அப்டினா வந்து சீச்சி சொல்ட்டு சாப்ட்டுருவா ஆனா மத்தது எல்லா கலர் அது மாரி இருக்கு இல்லிங்ளா அத்னால மத்த இதெல்லா சாப்புட மாட்டா எனக்கு வேணா அ அப்டின் சொல்லிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லா நம்போ அவ எதுக்வே ஐஸ்கிரீம் லா போட்டு சாப்ட்டா கூட அ அ ச்ச் வேணா எனக்கு அப்டின் சொல்லிட்டு போய்டுவாரு ஆமா
கறி எல்லா சாப்டுவானுங்ளா
அது சாப்புடுவா காயெல்லா சாப்புடுவா கொஞ்சோ அதுவே கார கொஞ்சு கம்மியா இருக்கனு கம்மியா இருந்தா சாப்ட்ருவாரு அவுரு இல்லன்னா கொஞ்சோ கஷ்டங்க நீங்க அங் வீட்டாண்டே வந்துருவாங்ளா காய்கறி எல்லாமே
இல்ல நாங்க மார்க்கெட் தா போய் வாங்கிட்டு வரனோ. வாரத்துல ஒரு நாள் போய் வாங்கிட் வந்து வெச்சு டோ அப்பின்னா அப்றொ ஒரு வாரத்துக்கு அதுலியே ச சமச்சு குடுத்துருவோ. ஆமாமா ம் டெய்லி போய் வாங்கறக்கு நமக்கு அது செரிப்பட்டு வரமாட்டேங்கிது. கடையு கொஞ்சு தூரமா தா இருக்கா அதனால காலைல எந்த்ரிச்சி இதியு போய் வாங்கிட்டு வந்து இவுங்ளுக் ஸ்கூல் போறதுக்குள்ள செஞ்சு குடுக்கறதுனா அ ரொம்ப கஷ்டமா இருக் அதனால வாரத் கல ஒரு நாள் போய் வாங்கிட் வந்ருவோ.
ம் அண்ணாக்கு நீங்க சமச்சி தர்னு
ஆமாங்க அவுங்களுக்கு சமச்சி தர வேண்டிதி ல்ல‌ அவுங்க மதியானோ வந்துட்டு போய்ருவாங்
வந்துட் போய்ருவாங்க அவங்க ஆ அப்போ எவ்ளோ பரவலா இல்லைங்களா உம் மத்யானொ சோர் தா செஞ்சுக்லா
சூடா செஞ்சுக்லா. ஆனா நாங்க இவங்க ஸ்கூல் போறதுனால எப் எப்டியு இவங்ளுக்கு நாங்க தனியா மத்தியானொ செஞ்சு தான குடுக்கணு.
அதனால காலையிலயே செஞ்சிக்குவீங்க. ஆ எங்க வீட்ல ஆ எங்க வீட்டுல நானு எங்க பொண்ணு மட்டுந்தா சாப்டுவோ. அவருக்கு வந்து ஆஃபீஸ்லயே வந்து காலைல சாப்பாடு குடுத்துருவாங்க, மத்தியான சாப்பாடு குடுத்துருவாங்க. விட்டா நைட்டு சாப்பாடு குடுத்துருவாங்க. நீங்க என்ன அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்
ஆ
சோறு போட் வேல வாங் வாங்க வேற ஒண்ணு இல்ல. அதனால யோசிக் யோசிச்சி செய்யணு அவங்க ரெண்டு பேரு நாங்க ரெண்டு பேரு தான இருக்கோ. யோசிச்சி என்னடா செய்யலா என்னடா செய்யலா அப்டின் சொல்லி இப்ப தா அவரு ஆட் ஆய்ருக்காரு ஆமா. இப்ப தா அவ ஆட் ஆய்ருக் ஆ அவ ஆ ஆமா அவனாலேயே நாங்க டெய்லி மோச இட்லி தோச இடியாப்பம். இந்த மூணு தவிர வேற எதுவுமே இருக்காது. தோச கொஞ்சொ ரர் தா அது குட்டி பையன்றதுனால டாக்டர் வந்து நெறையெ இட்லி இடியாப்போ அது மாரிலா குடுங்க சொல்லுவாங்க அது ரெண்டுமே தா ரொட்டேஷனல் ஷிபிட் மாரி
இப்ப அவ என்ன சாபிட்ரானோ அது தா நீங்க
அப்பதா சொல்ல நம்ம வீட்ல யார் தெரியும்மா எல்லாத்தையு முடிவு பண்றது இவன்ந்தாம்மா இவ தூங்கினா நம்ம தூங்கணு இவ சாப்பிட்டா நம்ம சாப்பிடணு இவ வியாலா பண்ணா ஆமா
து எஜமானர்
ஆமா ஆமா அவங்க எந்த பத் பன்னரங்காலோ அது தா நம்மலு பண்ணனு சொல்லுறாங்க தூங்கிப்பாங்களா கரெக்ட் டைம் எல்லாரு
ஆ இப்பதா அவங்க மத்தியான தூங்க மாட்டாங்க இப்ப ஸ்கூல் லீவ் அப்படிங்கறத அதனால நைட்டு லேட் ஆகுது காலையிலயு லேட் ஆகுது எந்திரக் ஊறுனுட்டு விட்டாங்க
எங்க பாப்பா வந்து நைட் லேட்டா தூங்குவா லெவன் லெவன் தேர்ட்டி கூட ஆயிடு இப்ப அவன் வந் து எப்டின்னா இப்ப கொஞ்ச நாளா லேட்டா தூங்கிருந்தா பட் அவனாச்சு படுத்த ஒன்னே தூங்கிர்றான் அவதா ரொம்போ மோசோ காலைல லேட்டா எந்திரி பா அவன் வந்து சீக்கிரமா
ஓகே ஆ
பேறு ரெண்டு வேத்தோ எழுந்தி அது நாள நா எப்யுமே பிஸியா இருக்க மாரியே ஓ வேலையே செய்யலனா கூட பிஸியாவே
யாரோ ஒருத்தர பாத்துக்கணு ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா ஒருத்தர் எந்திரிச்சு அந்த மாரி இருக்கு ம்
அக்கா இருங்கக்கா நா கொஞ்சோ நேரோ பத் து பேசுறேன்
ஆ சேரிடா ஓகே ம் பாய்